ஹலோ என்னப்பா பண்றீங்க
என்னப்பா சும்மாதாம்பா உக்காந்துருக்கே சாப்டோ
ஓகேங்ளா
ஆமா சொல்லுங்க ரொம்ப நாள் கழிச்சு பண்றீங்க எப்படி இருக்கீங்க
எப்டி ஆ கேக் கேக்குது கேக்குது உங்க ஏரியால எப்படி இருக்கு வெயில்லா பரவாயில்லையா
வெயிலா கொளுத்துதுப்பா முடியல வெளியே வர முடில அவ்ளோ வெயிலு
உம்
காலைல ஏழு மணிக்கே கொளுத்துது
அதுதா நானுமே இப்பதா கடைக்கு போய்ட்டு வந்தனா வெயில்ல போயிட்டு வந் தொன்ன மொகல்லா அப்படியே அப்படியே கரேல்ன்னு ஆன மாரி ஆயிடுச்சு என்ன பண்றதுனே தெரில இந்த வெயிலுக்கு அதுக்கு மொகல்லா ரொம்ப எரியிது இது இதுக்கு என்ன பண் ணலா எதனா சொல்யூஷன் இருந்தா கெடைக்குமேன்றதுக்காகதா கால் பண்ணே எதனாச்சு டிப்ஸ் சொல்லுங்களே
அதுவாப்பா ஒண்ணு இல்லப்பா இப்பயெல்லா பெரிய பெரிய சினிமா நடிகைங்கெல்லாமே பாத்தீங்கன்னா அப்டியே உட்காந்துகிட்டு அந்த இது வீட்ல இருக்கிற பொருள வெச்சே நாங்க அழகு படுத்திக்கிறோ அது பண்ணிக்கிறோ அப்டிங்குதுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன இதுதா நான்லா என்ன பண்ணுவேன்னா வீட்ல அரிசி கழுவுற தண்ணி இருக்கில்லையா அரசி கழுவர தண்ணிய நா அத எடுத்து ஸ்டோர் பண்ணி வெச்சுருவே அப்பப்போ எடுத்து அது ஃபே மூஞ்சி கழுவிடறது அந்த மாரி ஒரு வாட்டி பண்ணி பாப்பே அப்புறோ பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல போடுற மாவ் அரிசி டிஃபனுக்கெல்லா மாவு அரைக்கறோ இல்லையா அந்த மாரி மாவ் எடுத் து இது போட்டு அந்த மா அந்த அரிசி மாவு கொஞ்சோ எடுத்து வெச்சருவே ஒரு ஒத்தங்க என்ன சொல் சொல்றாங்கன்னா அரிசிய கொஞ்சோ நைட்டே ஊற வெச்சருனுமா பச்சரிசி சொல்லிருக்காங்க பச்சரிசி அந்த பச்சரிசிய நைட்டு ஊற வெ ச்சுட்டு அத வடிகட்டிட்டு அத எடுத்து நல்லா மிக்ஸில அரச்சுட்டு தண்ணியா அத தனியா வடிகட்டி எடுத்து வெச்சிக்கிறாங்களா வடிகட்டி எடுத்து வெச்சு அத ஐஸ் கியூப் மாரி போட்டு அத பேக் பண்ணி வெச்சுக்கிறாங்க வெச்சுட்டு அத டெய்லியு அத எடு த்து எடுத்து எடுத்து அதவ டெய்லி அந்த அரிசி தண்ணில கழுவு மூஞ்சி கழுவ முடியாதவங்க இந்த மாரி ஃப்ரிட்ஜில் பேக் பண்ண ஃப்ரீஸர்ல எடுத்து போட்டு அந்த ஐஸ் கட்டியிருக்கில்லையா அத டெய்லி அத பேக் அத எடுத்து தல மசாஜ் மாரி பண்ணி விட்டுக்குறே அப்டீங்குறா அந்த மாரியு பண்ணறா ங்க இந்த மாரியு பண்ணலா நம்ம வீட்ல கஞ்சி தனியே நல்லாதுன்னு சொல்றாங்க மூஞ்சு கழுவுனா நல்லா ப பல
ஆமா ந கூடோ ஆனா வந்து வீட்டுல எல்லா வந்து சாப்பாடு வெடிச்சிட்டு அந்த தண்ணி இருந்ததுன்னா எப்போவுமே ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன் லைட்டா கொஞ்சோ உப்பு போட்டு அந்த தண்ணி குடிப்பேன் அதெல்லா குடிச்சிட்டு இருக்கிறவ அப்டியும் நல்லா இருந்தது முடியும் கொஞ்சோ நல்லா வளரும் அதே மாரி முகமும் கொஞ்சோ நல்லா பொழிவா இருக்கிற மாரி தான் இருக்கும் அந்த தண்ணிக்கு நல்ல இதுதான் நம்ம சாதாரணமாக கூட அப்போல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கா தான் தலைக்கு தேய்ப்பாங்க அந்த சீக்கா தேய்க்கும் போது கண்டிப் இப்ப கஞ்சி தண்ணியில தான் அந்த சீக் க்காவ கரைச்சே தேய்பாங்க தலைக்கு அது தே ச்சிட்டு இருந்த வரையு நம்ம முடிங்க எல்லா கூட நல்லா இருந்தது இப்போ நம்ம ஷாம்புலா யூஸ் பண்ணுறதுனால தா நம்ம முடிங்களே அதிகமாக கொட்டுது நாலாம் சின்ன வயசுலல்லா ஊருக்கெலா போயிருக்கும் போது செம்பருத் த்தி எல இருக்குல்ல அந்த செம்பருத்தி எலயில துணி தொவிப்போல கல்லு அந்த கல்லுல போட்டு தேய்ப்போம் தேய்க்கும் போது ஒரு மாரி கொழ கொழப்பா வரும் அந்த கொழ கொழப்ப எடுத்து ஒரு மக்குள அள்ளி வச்சுப்போம் அள்ளி வச்சுட்டு அது கூட வந்து என்ன பண்ணுவோ அஹ் இந்த சிக் க்கா இருக்குல்ல இந்த சீக்கா பவுடர் சும்மா கொஞ்சமா போட்டுட்டு அதயும் போட்டு நல்லா மிக் மிக்ஸ் பண்ணி தலையில நல்லா தேச்சி ஊற வச்சிருவோ ஒரு அஞ் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறோ தா தல குளிப்போம் குளிக்கும் வெரியு நல்லா முடி நல்லா அடத்தியாக நல்லா பலமா நல்லா இருந்துச்சு அதெல்லா அப் அதுக்குன்னு நம்ம சின்ன வயசு சா இருக்கும்போது நேரம் ஒதுக்கி பண்ணின்னு இருக்கிற வெறையு நல்லாருந்தது இப்பல்லா அதெல்லா எதுமே பண்ணாதனால முடி எங்க அப்படியே ஒன்னுமே இல்லாம போயிடுது அப்டியே கொட்
இப்ப ஓடுற காலம் ஆயிடுச்சு இப்ப ஓடிக்கிட்டே இருக்கோம் நாமக் முன்னால அத பாத்துக்கறதுக்கு நம்ம உடம்ப நம்மளே பாத்துக்கறதில்ல இது சாப்பிட்டா நல்லா இருக்கு அது சாப்பிட்டா நல்லா இருக்கு இப்டின்னு முன்னல்லா பாத்து பாத்து பாத்து நம்மளுக்கு யாராவது எடுத்து பா எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க இத சாப்பிடு இது நல்லது அத சாப் ப்ர அதபண்ணு இத பண்ணுன்ணு இப்ப எங்க நமக்கு நாம பாத்துக்கிதுக்கே நேரம் செரியால்ல இப்ப எங்க நம்ம நம்ம ஒடம்ப பாத்துக்கிறது எதுப் எதாவது ஒன்னுன்னா கண்ணுல பாத்தா இந்த கருவலையோ தூக்கம் கெட்டு போயி அது என்ன இப்படி கருத்து போய் கெடக்குது என்னா தூங்கலயா என்ன பண்றிங்க எப்ப போறிங்க என்னா ஆச்சு கண்ண எத ஒடம்பு கிடம்பு முடியலயா அப்டிங்கறாங்க கண்ணு கருத்தாத தூக்கம் கெட்டுப் போயி அந்த கண்ணு கிண்ணல்லா கருப்பா இருக்கு அதுக்கு எதானா தெரியுமா கண் அத ஏ இப்படியாச்
ஆமா என் பொண்ணு பண்ணுவா என்ன பண்ணுவான்னா வெல்ரிக்கா இருக்குல்ல வெல்ரிக்காவ கட் பண்ணிட்டு தயிரல முக்கிடுவா முக்கிட்டு அந்த தயிர கண்ண சுத் சுத்தி தடவிட்டு இந்த வெள்ரிக்காவையு கண்ணுமேல வச்சுருவா ஏ வெறு வெள்ரிக்கா மட் ட தனாடி வைப்பாங்க ஏண்டி தயிரு அம்மா இது போட்டின்னா தா டக்ஸ் அந்த டாக்ஸ் சர்க்கிள்லா போ பா அப்டின்னுவாவ அதே மாரி தலைக்கு பத் சொன்னாங்கள ஏதோ ரோஸ்மரி எலனு ஏதோ ஒன்னு வாங்கி வச்சிருக் வாங்கி வச்சுட்டு அத வந்து தண்ணீல ஒரு தண்ணீல ஒரு சொம்பு தண்ணியில ஊத்தி கொதிக்க விட்டு அர சொம்பு அர அளவு கொதிக்க விட்டு அந்த தண்ணிய தனியா எடுத்து வச்சுக்குது அதுக்கப்புறம் பாத்திங்கன்னா எண்ணெயில அதே மாரி காச்சி அதையு எடுத் து வச்சு அந்த த அந்த எண்ணெய அப்படியே விட்டுட்டு மறுநாள் ஃபில்டர் பண்ணி பாட்டில்ல போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கிறா அந்த தண்ணியு ஒரு பாட்டல்ல ஒரு வாரோ வரையு கெட்டு போகாதா அந்த தண்ணி அதையு வந் ஆமா வெளிவேதா வெச்சுகரா வெச்சுட்டு அந்த அஆ ஒன்னு ஆகல தல குளிக்கித்துக்கு முன்னாடி அத நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்குது ஸ்பரே பண்ணிக்கிட்டு அ அப்புறம் போய் தல குளிச்சிட்டு வருது அந்த தண்ணிய அதே மாரி எண்ணெயு என்ன பண்றா ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறாங்க அந்தம்மா அது பண்றதில்லாமை வீட்ல எல்லாருக்கோ உக்காஞ்சு பண்ட்டே இங்கே பார் உனக்கு பேபி ஹார் வந்துருக்கு பார் பேபி ஹார் வந்துருக்குப்பாருன்னு சொல்ட்டு ஆனா அவ சொன்ன மாரி உண்மே எல்லாருக்குமே கொஞ்சோ அந்த முடி கொஞ்சோ நல் லாதா வருது கொட்டுறது கம்மியாயிருக்கு கொஞ்சோ நல்லாதா வருது அது ஓரளவுக்கு நல்லாதா ரிசல்ட் கொடு
எனக்கு சொன்னாங்க வெங்காய தோல் இருக்கு இல்லியா வெங்காய தோழு அது அத காச்சு வெச்சு கோங்க அப்டிங்கறாங்க வெந்தம் போட்டு காச்சி வச்சிக்கோங்க அப்டிங்கறாங்க வெங்காயோ வெந்தயதோழு இதெல்லாம் போட்டு அந்த இதுல ந நல்லா எண்ணெய்ல காச்சி சொன்ன மார்தா இந்த கருவப்பில வெங்காயத்தோழு இந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டு காச்சி அவனுக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அது நல்லா அந்த எண்ணெயில ஊறிட்டு அடுத்த நாள் அத வடிக்கட்டி வச்சுட்டு அதுமே நம்மோ நல்லா நம்ம ஹேர்ல சொல் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோ மசாஜ் பண்ணிட்டே இருந்தோனா அந்த ஒரு ச்ச அந்த ஹேர் ஜன் அந்த சின்ன ஸ்மால் ஹேர்லா அது வருது அப்டின்ற மாரி சொன்னாங்க ஆனா அந்த ரோஸ் மேரிங்கிது எனக்கு புதுசா இருக்கு எப்புடி இருக்கோ அது
அது வந்து ஒரு மாரி குச்சி குச்சியா அ தே ஆ பொக்கேலா செய்யும் போது நடுல வச்சிருப்பாங்க பாருங்க அந்த ரோஸுக்கு நடுல எல்லா குச்சி குச்சியா ஒரு என்ன ஊசி மாரி இருக்குது அந்த எலையே
செரி
அந்த ஊசி மாரி இருக்கற எலையிலதா வந்து அத காச்சி இது பண்றாங்க அது மாரிதா அவ ஆடர் பண்ணா அது மாரிதா வந்துச்சு நா எதுமே போல அந் தம்மாவே ஏதோ பண்ணிக்கிட்டு ஏதோ செஞ்சு தடவினு உக்கான்டுருக்கோ அதே மாரி மொகத்துக்கோ பாத்திங்க நெனச்சுக்கோங்களே ஒரு நாளு தயிர்ல கட்ல மாவு போட்டு தடவுது இன்னொரு நாளு பச்சப் பயிறு வெறூ பச்ச பயிறு போட்டு தடவுது அதுக்கப்றோ ஒரு நாளு தப் தக்காளிய வெட்டி தக்காளி மூஞ்ச ஃபுல்லா தடவிக்குது அப்றமா எட் டே க்ரீமு நைட் க்ரீமுன்னு எல்லாத்தையூ எடுத்து தடவி சின்ன பசங்கல்ல நம் மொகோ நல்லாருக் நல்லாருக்கணூன் ஏதேதோ பண்ணிட்டு அதுவூ மொகத்துக்கு பண்ணிட் ஒக்கான்ட்ருக்குது
ஆ பரவால்லையே வெளில போவே வேண்டா அழகு மூஞ்சு அழகுபடுத்த வீட்டுக்குள்ளயே பண்ணிக்லா போல
ஆமா என்னத்துக்கு என்ன பண்ணலான்றத பாத்து பாத்து யூடியூப்ப ஒன்னு பாத்துக்குது பாத்து பாத்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையூ தேடி தேடி அந்தம்மாவே ரெடி பண்ணி ரெடி பண்ணி தடவின்ட்ருக்காங்க
ம் பரவால்ல நல்லாதாருக்கு அந்த கண்ணு தா ரொம்ப கருவலயமா இருக்கு அதுதா என்ன பண்றது அது உளக்கெழங்கு வைங்க உருளக்கெழங்கு அப்டியே வச்சு இது பண்ணுங்க ம அந்த சாறு இருக்குல்ல உருளக்கிழங்கு ஜூஸு அதத எடுத்து வைங்க அப்படின்றாங்க அதா எனக்கொருத் தருக்கு சொன்னாங்க அ தேனுல்ல தேனு காஃபி பவுட்ரு லெமனு அப்றோ அந்த தக் காளி ஜூஸு இல்லைன்னா அந்த உருளக்கெழங்குது இதெல்லா நா சேந்து மிக்ஸ் பண்ணி அது நல்லா மசாஜ் நல்லா நம்ம ஃபேஸ நல்லா இது பண்ணிட் டேருந்தா அந்த ப்ரைட்னெஸ் தெரியுமா இப்போ நம்ம எதா ஃபங்க்ஷன் போறோ ஒடனே ஃபேசியல் பண்றோ மேக்கப் எது நம்ப கொஞ்சோ மூஞ்சி டல்லாருக்கு கொஞ்சோ டக்குனு ப்ரைட் ஆகணூ அப்டினா இந்த மாரி பண்ணிபாருங்க அப்டீன்னாங்க
அது மட்டூ பத்தாதுபா நா உள்ளயூ வந்து கொஞ்சோ நல்லா ஆரோக்கியமா சாப்டாதா இந்த ஏ பி சி ஜூஸுன்னு சொல்றாங்கல்ல அது மாரியு கொஞ்சோ சாப் டு நம்ம உள்ள கொஞ்சோ ஒடம்ப ரத்தமா சுத்தத் ரத்தத்த வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா மட் டுந்தா இதல்லா கொஞ்சோ ஓரளவுக்கு நம்ம வெளிய ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அதேளவுக்கு உள்ளவூ நம்மோ நல்லா செஞ்சா தா கண்டிப்பா அதூவ்மே செட் ஆகு இல்லாட்டி செட் ஆகாது
நம்ம அதுக்குன் தனியா டை இது பண்றதுதா கஷ்டமாருக்கு நம்ம எங்கன்னா வெளியே கெளம்பும் போதுதா ஐயோ மூஞ்சு இப்டிருக்கு இதுன்டு அத்தது அப்பதா நம்ம அந்த மொகத்தையே பாக்கவே செய்றோ ஐயோ இப்டிக்கிட்டோமே இப்டி இது ஒடம்பு இப்டிருக்கோமே அந்த இது செட் ஆகலையே அப்டின்னு ஏதாவ்து விசேஷோ ஹன் வரும்போத்தா நம்ம ஒடம்ப பாக்றோ அது வரைக்கூ அட போ பாத்துக்லா அட போ பாத்துக்லான்னு நம்ம வயித்துக்கூ எதூ பண்றதில்ல எதூ பண்றதில்ல அது கடசியா இந்த மாரிதா மூஞ்சு மொகத்துல தா காட்டுது நம்ம என்ன இதுன் நம்ம மொகத்திலே தெரிஞ்சிடுது ஓ இதனால யாரப் பாத் த்தல ஓ இந்த் பீர்க்கா இதனா நீங்க அந்த இது சாப்டல கேரட் சாப்டல அத்னால தா உங்களுக்கு இப்டியாய்ருக்கு பீட்ரூட் சாப்டலையா ரத்த சோக வந்த மாரி இருக்கு இத சாப்டுங்க அத சாப்டுங்கங்கிறாங்க நம்மளுக்கு எல்லாமே கைல இருக்கு ஆனா நம்ளுக்கு சாப்பிட தா அது டைமுக் மாட்டேங்குது
அதுதா ஆனா எல்லாமே இருக்கு மத்தவங்களுக்காகன்னா செஞ்சு குடுக்குறோ நமக்காக அப்படின்னும் போது அத செஞ்சு குடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்றோ
ஐயோ அத கேட்டாங்ளே அது செஞ்சாங்ளேன்னு மெனக்கெட்டு செய்றோ ஆனா நம்ளுக்குன்னு அத எடுத்துக்க மாட்டங்கிறோ அதா இனிமேட்லேந்து அதா பண்ணலான்ருக்
ஆனா நா இதுல என்னன்னா இப்ப நா எம் பொண்ண கவனிக்கணுன்ட்டு அந்த ஏ பி சி ஜூஸ்லா போட்டேன்னா இப்ப ரெண்டு பேருக்கூ பசங்களுக் போட்டு குடுக்குறே அப்டின்னும் போது செரி அதுல கொஞ்சோ சும்மா ஒருவாய் ரெண்டு வாய் கடைசேமீ ரத நம்ம ரெண்டு வாய் ஊத்திப்போ அப்டின்ற மாரி அப்டே வாய்ல ஊத் தீக்ற இப்பல்லா அத மாரி ஊத்துறதுனால ஏதோ கொஞ்சோ கெடைக்குது செரிப்பா பாப்போ நா அப்றமா பேசுறே ஓகேவா ஆ செரிப்பா பாய்பா